கேக்குதா
அ ஹலோ கேக்குது உங்களுக் கேக்குதா ப்ரோ
ஆ எனக்கும் கேக்குது சிஸ்டர்
ம் என்ன சாப்ட்டீங்க ப்ரோ
நா இன்னு சாப்பல்ல சிஸ்டர் நீங்க சாப்பிடிங்களா
சாப்ட்ட சிஸ் சாப்ட்ட ப்ரோ
சிஸ்டர் இல்ல நா ப்ரோ
ம் தெரியு தெரியு அ என்ன சமச்சாங்க வீட்ல
எங்க வீட்ல வந்து எப்டி சொல்றது தமிழ்ல ஏதோ ஒரு கொழம்பு சமச்சிருக்காங்க
அப்டியா எங்க எங்க வீட்ல வந்து கார கொழம்பு அதுக்கப்புறோ மாங்கா அதுக்கப்புறோ வந்து ஆஹா சிக்கன்
சிக்கன் ஓகே ஓகே ஜாலிதா உங்களுக்கு உருண்டியா இருக்குல்ல உருண்டிய ஒன்னு இருக்கோல அத சாப் இப்ப கூட சோரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு என்னது அது தமிழ் ல
ஆ தமிழ்ல எனக்கு தெரியாது ஒரு எனக்கு வந்து அதுக்கு பேரு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க ஆஹ் அருவி
தமிழ்ல என்னானு தெர்ல எதோ ஒரு கிழங்க அதுவும் ஏற போட்டு
ம்ம்
செஞ்சிருக்காங்க வீட்டுல
சேர் சேரி ப்ரோ ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ எனக்கு எய தம்பி க்கு வண்டி வாங்கணும்
வண்டியா
ஆமா எங்க தம்பிக்கு அதா என்ன வண்டி வாங்கலான்னு கொஞ்ச சொல்றீங்களா
எப்டி வாங்கறீங்க சும்மா நார்மல் ஒட்டவா இல்ல தூர எல்லா போக யச பண்ற அந்த மாதிரியா
இப்ப வந்து எய எய தம்பிக்கு வந்து இப்போ இருபத்தி இரண்டா தேதி வந்து பர்த்டே வருது சரியா அவள் அவனுக்கு என்ன வேணும்ன்னு கேட்டா இந்த மாதிரி எனக்கு ஒரு பைக் வேணும்னு சொன்னா நா சொன்ன பைக் பைக்ன வேணா ஏதாவது வேற ஏதாவது கேள்னா இல்ல அக்கா பைக்கு தா வேணு அப்டின்னு சொன்னா
ஆ
சரிடா எந்த மாதிரி பைக் வேணும்னா என்னய கேக்குறா
என் யஸ்ஸா நல்லாதா இருக்கும் என் எஸ் ஒன் டுவெண்டி ஃபை வாங்கி தந்துருங்க
இல்ல ப்ரோ என்ன ப்ரோ நீங்களும் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க எவ்ளோ காசு இல்ல ப்ரோ
அது அதுவு டியோவும் ஒரே ரெஞ்சு தா காசு
ஒரே ரேஞ்சு தா அந்த ஆனா எய எய தம்பி இருக்குறா ஒல்லிக்குச்சி மாதிரி அந்த வண்டி இருக்கு இவளோ பெருசு
பெருசுலா இல்ல அது பாக்கதா அப்டி இருக்கும் ஒயிட்டா இருக்காது வண்டி அதுல ரெண்டு மூணு இருக்கு ஒன் டுவெண்டி வு இருக்கும் ஒன் சிக்ஸ்டனு ஒன்னு இருக்கும் டூ ஹண்ட்ரட் இ இருக்கும் அதுல மூணு வேரியன்ட் அதுல கம்மியான வேரியன்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ தா அதோட ஏறம் அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம்
ஒரு லட்சத்தி இருது நா கேட்டது இல்ல இல்ல நா கேட்டு நா கேட்டது எவ்வளோனா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிர ரூபா
ஆ அப்பனா ஒன் டுவெண்டி ஃபைவ தா அது
ஆமா நா போய் கேட்ட ஷோ ஒரு சரி ஷோரூம்கு போய் டீடெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு எல்லாமே கேட்டுன்னு வந்துட்ட
ம்
ஆனா ஒரு எடத்துல என்னன்னா கொஞ்ச பயமா இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க எப்டி ரேஸ் எல்லா வைக்கிறாங்க ப்ரோ நீ உங்களு
அது ரேஸ் வண்டியே இல்ல ஆனா அது பாக்கதா ரேஸ் வண்டி மாதிரி இருக்கும் அது போகவே போகாது சின்ன வண்டி இருக்குல்ல ஆஹ் ஆக்டிவா ஸ்கூட்டிய மாறி‌ அதே லெவலுக்கு தா போகும்
அப்டி அந்த லெவல் தா போகுமா அது
ட்டி ஏற்னோன ஃஸ்பீடா போய்டு ஓகேவா அதுக்கப்பறோ ஒரு ஸ்பீட் லிமிட்னு இருக்குல்ல அப்ப எப்படி இப்டின் பாத்தா நூத்தி பத்து வரைக்கு தா போகாது மேலே ஏறாது வண்டியே
அதுக்கு மேல ஏறாதா அதாம் ஃப்ரோ
நூத்தி பதினைஞ்சி அவ்ளோதா
அத் ஆ வாங்கி குடுக்குறதுக்கு எந்த பிரச்சனை இல்ல எங்க தம்பி கொஞ்சொ வந்து இந்த ஜென்ரேஷன் ஆமா இந்த ஜென்ரேஷனா அவ கொஞ்சோ ஹெல்மெட் கூட யூஸ் பண்ணவே மாட்டா ஃப்ரோ
ஹெல்மெட்ல்லாம் போட்டுட்டு போணுல்ல
ஆமா ஃபைனாது விடுங்க அது நம்மள்க்கு உயிர் கவசம் மாறி அந்த ஹெல்மெட் அது எல்லாரும்
ஆ யாருமே போட மாட்றாங்களே ஃப்ரீயா இருக்காங்க எல்லாரு
நீங்க போட்றீங்ளா ஃப்ரோ
நா வந்து உள் இங்க ஏரியாவுள்ள ஒட்னா போட மாட்ட வெளிய போவல்ல ரோட்ல அப்பல்லாம் போட்டுட்டு தா போவே
ஃப்ரோ நா உன்ன அட்வைஸ் சொல்றேன் கேளுங்க கண்டிப்பா எங்க சின்ன சின்ன எடத்துக்கு போனா கூட நீங்க ஹெல்மெட் போடுன் போங்க
இங்க இருந்து பக்கத்து சந்தக்கு போனா கூட ஹெல்மெட் போட்ணமா
ஆமா இல்ல இல்ல எப்போ எ எப்டி இருக்குன்னு தெரியுல்ல சந்தக்கூட வண்டில கூட எப் பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது எல்லாமே ஆகுது இல்ல அட்ஜெஸ்
ஆகுது இப்போ நா சொல்றேன் பாருங்க சந்துல்லல்லா போனா மினிமமா இருவதுக்குள்ள தா போவு வண்டி ஓகேவா இருவதுக்குள்ள போனா எங்களுக்கு அடிப்படாது வண்டிதா விழுந்தா அடிப்படு புரியுதா அதனால ஹெல்மெட் தேவல்ல ஏன்னா சொல்றது சந்து குள்ள போனா இப்ப ரோட்ல போற பாத்தீங்களா அது வந்து எப் எப்டியோ நாப்பதுலேட்டு அம்பதுலதா போவோ அப்போ ஹெல்மெட் தேவதா
ம் அப்டி சொல்றீங்ளா அதா ஸ்பீட் ஸ்பீட்டா நம்மள்க்கு
ஆ ஸ்லோவா இருந்தா ஒண்ணுமே ஆகாது நம்பளுக்கு ரொம்ப ஸ்பீடா போனாதா ஹெல்மெட் தேவ
ஏன்னா என் தம்பி நல்லவந்தா அவ இரு இருக்கற ஃப்ரெண்ட்ஸுங்க தா கொஞ்சோ எப்டி சொல்றது
சின்னால் தான இது ஆகுது
ம் ம் இது நா ஏ முன்னாடி ஹெல்மெட் போட்டுனு போய்டுவா அதுக்கப்புறோ ஹெல்மெட் கழுட் கழட்டி வச்சிருவான்னு என்ன ப்ரூஃப் இருக்கு
மத்த இருக்கூ தா ஃபிரெண்ட்ஸ் போடா போட மாட்டாங்கன்னு அவனும் போட மாட்டா
இதுவேற முடி கொட்டுதாமே அது போட்டா
அதுவு ஆமா அது வேற இருக்கு முடி கொட்டு வேருக் கு மெய்னா முடி கொட்டோந்தா
தல வேற வலிக்குமாமே
தலைலா வலிக்காது தல எப்போ வலிக் குனா வேர்வே ஃபுல்லா இருந்தா மண்டில என்னா ஆவு தண்ணி தண்ணியா இருக்குல்ல அதுனால தல வலிக்கூ அது ஒரு ஹேரு தா ம் ஆனா முடி கொட்டு
முடி கொட்டுமா எங்க ப்ரோ என் என் தம்பி கே கொஞ்ச ஆ முன்னாடி கொஞ்ச
விடுங்க ஏசி இருக்கிற மாறி வாங்கி தந்துடுங்க ஹெல்மெட்லயே
இருக்கா அந்த மாறி கூட
இருக்கா பாத்து வாங்கி தாங்க நீங்களே செய்யுங்க இல்லா
ம் நானு உண்ம உண்மை நெனச் ச்சுகிட்ட ப்ரோ நீங்க சொன்னது இல்ல இல்ல எனக் என்னன்னா என் தம்பி ஹெல்மெட்
இருக்கு நெனைக்கிறே ம் இருக்கு இருக்கு எப்டி இல்லாம பெரிய இப்படியே ரேஸ்ல ஓட்டு வாங்கள அவுங்களுக்கான நல்லா வேர்க் குல்ல அப்ப அவுங்க போட்டுருப்பாங்க
அத கண்டிப்பா சொல்றீங்க
ம் ஆமா
ம் பரவால்ல ஆ ஆ ஆனா நா சொன்னே என் இன்னொரு ப்ரோ சொன்னாங்க நீங்க வந்து இந்த டியோ வாங்கி குடுங்க அது கூட நல்லது தா நீங்க கூட ஓட்டலா அப்புடின்னு சொன்னாங்க டியோனா என்ன ஓ நீங்க வச்சுங்க டியோ வா அது கேள்ஸ் கூட ஓட்லாமாமே
ஆ ஓட்டலா வேயிட்டு கூட இருக்காது கியர்வண்டி கூட இல்ல ரேஸ் குடுத்தாலே போயிடு மேனேஜ் பண்ணலா
ம் ஏன்னா இப்பதா நா வந்து கிளாஸ்கே போறே எல் போடு நா
எல்போடா நீங்க அப்போனா விட்டுடுவீங்க எங்கயாது போயிட்டு
இல்ல இல்ல ப்ரோ
ஐயோ கேள்ஸ் ஓட்னாலே பாத்து ஓட்டணு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பி போ வாங்க நானே பாத்துருக்கேனே கேள்ஸ் வந்தாலே அப்டியே நவுந்துணு இல்லாட்டி விட்டுடுவாங்க வந்து மேலயே
ப்ரோ அப்டிதா சொல்றாங்க ப்ரோ
ஆமா அதா உண்ம அதா உண்ம நேர்லே பாக்குறோமே அதா
ம் அதா நா எல்லாரு அததா ம்
நல்ல டேஞ்சர் பாத்து இருக்கணு
பாய்ஸ்க்கு வந்து சீக்கிரமா லைசன்ஸ் கேடச்சுடு கேள்ஸ்க்கு தா கொஞ்ச லேட்டா கெடைக்கணுனு அது கூட நா கேள்வி பண்ணே ம்
எல்லாருக்கு ஒரே மாறி தா
அதா நா கூட கிளாஸ்க்கு நேத்துதா ஒரு ஒரு தடவ போயிட்டு வந்தே கரெக்டா தா ஓட்டனே என்னன்னா இது கொஞ்ச ரேஸ் குடுத்துடுறே
ரேஸ் குடுத்தா வண்டி பறந்துரு பாத்து ஓட்டுனு அதா இம்பார்ட்டன்ட்
குடுக்குறே அவரு அவர் சொன்னாரு கவுனம் எல்லா வண்டி மேலதா இருக்கனு
வண்டி மேல இல்ல ரோட்ல இருக்கணு
இல்ல வே இல்ல ப்ரோ வண்டினா அந்த ரேஸ் இல்ல நாம எப்டி கொடுக்கணு அப்டி இப்டினு
கை தா செய்ய போகுது நீங்க கையை சும்மா கொஞ்சமா முறுக்கிட்டு நேர்ல தா போகணு நீங்க அப்புடியே உங்க கைய நீ பாத்தீங்கன்னா எப்டி ரோடு யார் பாப்போ அதனால ரோடு தா பாக் சொல்வோம் ஃபர்ஸ்ட்டு கை வந்து ஒங்க மூளைக்கு தெரியும்ல எவ்ளோ திருப்புறோ திருப்ப மாட்டோனு அதா கை கண்ட்ரோல் நீங்க என்னா பாத்துட்டே திருப்புவீங்களா கைய ரேஸ் குடுக்கு போது இல்லல்ல கை வச்சுட்டோமா நம்மதா ஒன்னொருவல எவ்ளோ ரைஸ் குடுத் தா போகுனாங்க அதெல்லா தெரிஞ்சிரு அது அப்டிதா இருக்கு ஃபர்ஸ்ட்டு ஒட்டுனா
ம் ம் ஏன்னா நானு இந்த சமூக வலைதளத்துல நெறையா பாக்குறேன்னா இந்த கேர்ள்ஸ் எல்லா அசால்ட்டா அப்டியே போய் விட்டுர்றாங்க
பெட்ரோல் பங்க்லேயே போய் வுட்டுறாங்களே பாத்தீங்களா அது பாத்தீங்களா ஒரு ரெண்டு பசங்க பெட்ரோல் போட்டுட்டு நிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு வருது வண்டி நிறுத்திடுச்சு எதுக்கு ரேஸ் குடுத்ததேனு தெர்ல ஸ்ட்ரெயிட்டா போய் பெட்ரோல் பங்க்லயே மோதிடுச்சு அதெல்லா பாத்தா ரொம்ப காமெடி அதுக்கப்புறோ ரீல்ஸ் கட் ஆயிடுச்சு பாக்கல ஆனா பாத் போ மோதிட்டாங்க போய் அவ வண்டியு டேமேஜு அந்த பெட்ரோல் போடுவாங்கல்ல ஒரு டப்பா மாரி இருக்குல்ல அந்த டப்பாவுல போய் முட்டிடுச்சு அந்த பொண்ணு
சேரி வய அதா அந்த மாதிரிதா கொஞ்சோ பயமா இருக்கு எங்க நானு போய் முட்டிடுவேனோன்னு கொஞ்சோ பய பதட்டமா இருக்கு
இதாருக்கு ரேஸ்ஷூ எவ்ளோ குடுக்கோமோ அவ்ளோ ஸ்பீடா தா போகு முறுக்குனா ஒரே அடியா பறந்துருவோ
அதா ஸ்லோவா ஸ்லோவா முறுக்கணுனு சொல்றீங்க
ஆ அதா சொல்றே
ஆ அதா அந்த இன்ன எ எனக் எனக்கு வந்து அதா இன்னைக்கி இப்ப போனு ஒரு ஏழு மணி கிளாசு இப்பதா போனு சரி இப்போ இன்னைக்கி வந்து வேற வேற ஸ்கூட்டி குடுக்குறேனு சொன்னாங்க ஏனா நேத்து குடுத்த ஸ்கூட்டி வந்து கொஞ்சோ ஒயிட்டா இருக்கு என்னால முடில
அப்டியா செரி செரி
அதனால இன்னைக்கி வந்து கொஞ்சோ
வுட்டுங்க அது ரொம்ப வெயிட்டே இருக்காது ம்
செரி ப்ரோ நமக் குடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு ப்ரோ
முடிஞ்சிருச்சு நன்றி வைக்கிறோ ஆ வணக்கம்